ஹலோ
ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குது தம்பி உங்களுக்
ம் ஆ நல்லா கேக்குது
அ ம்
வணக்கம் கண்டிப்பா அந்த கணிதம் படத்த பத்தி கொஞ்சோ சொல்லுங்க
பேசலாமே பாவோ
அயோ இது
ஆமா என்னன் புதிய வழிமுறைகள் வந்து எப்டின்னா அ அவுங்களுக்கு மொதல்ல பயோ இருக்கு அப்டின்னா அவுங்களுக்கு எந்த தலைப்ல பயோ இருக்கோ அத மொதல்ல நா தெளிவு பண்ணிருவே. எல்லாரு கஷ்டோனு நெனச்சு விட்ற தலைப்பதா எனக்கு அதிகமா புடிக்கு கணித திரானத்த பாத்தீங்கன்னா ட்ரிக்னாமின்ட்ரி அப்டின்னா பாதி பேர் ஓடிருவாங்க. ஆ, ஆ அந்த பாடங்கள வந்து எளிமையா எப் எப்டி ஞாபகோ வச்சு போடுறது மனப்பாடோ பண்ணாம எப்டி போடுறது அப்டிங்கற அந்த அடிப்படை கணிதத்த வந்து நா சொல்லி குடுத்துருவே அப்ப அவுங்க வந்து அத மனப்பாடோ பண்ணி போட வேண்டிய ஒரு சூழ்நிலையே வந்துட்டு வராது இப்ப வந்து மூன் ன்று மாணவர்கள நம்ம தயார் பண்ணி அனுப்சோ அதுல அ ஒருத்தங்க வந்து தொண்ணூத்தாறு இன்னொருத்தங்க தொண்ணூத்தி மூணு டென்த்ல எல்லாருமே வந்து நல்ல மதிப்பெண்ணோடதா மூணு ரெண்டு பேரு பத்தாவது ஒருத்தர் பன்னெண்டாவது நம்ம அனுப்சுருந்தோ பன்னெண்டாவது படித்த மாணவி இங்க வரும்போது ஆ தோல்வி அடையுற நிலைமலதா கொண்டு வந்து விட்டாங்க முப்பத்தைந்து சதவீத மதிப்பெண்கள் மட்டுதா எடுக்குற மா திரியான ஒரு சூழ்நிலைதா கொண்டாந்து விட்டாங்க தமிழ் வந்து பன்னிரண்டாம் வகுப்பு மாணவிக்கு நா பக்கத்திலேயே உட்காந்து வாசிச்சு காமிச்சுதா நா படிக்கவே வச்சே அந்த வரி கூட அவுங்கனால வாசிக்க முடியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைல வந்தாங்க இருந்தாலு தொடர் பயிற்சி குடுத்து இன்னைக்கி வந்து அவங்க எழுவத்தி ஒன்பது சதவீதம் மதிப்பெண் வாங்கி என்ஜினியரிங் காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்பறம் மீதி ரெண்டு பேர் ஒண்ணு என்னுடைய மகன் இன்னொருத்தர் அவரு மகனோட தோழன் அவங்க வந்து ஐநூறுக்கு நானூத்தி எம்பத்தி ரெண்டு மதிப்பெண் பெற்று இன்னைக்கி ஒரு நல்ல பள்ளியில அ கம்யூட்டர் சயின்ஸ் குரூப் வந்து எடுத்து படிக்கப் போறாங்க என்னுடைய மகனுடைய மதிப்பெண் தொண்ணூத்தி ஆறு கணிதத்துல ஆ நானூத்தி தொண்ணூத்தி மூணு மதிப்பெண் எடுத்து அவரு அவரு தோழன் படிக்குற அதே பள்ளியில பயாலஜி குரூப் வந்து எடுத்து படிக்க போறாங்க.
சூப்பர் சூப்பருங்க. நானுமே ஒரு முப்பத்தஞ்சு நுப் முப்பத்தி ஆறுதா எடுத்துட்டு இருந்தே அ வந்து அப் இப்ப வந்து அப்ப வந்து எங்க கிளாஸ் டீச்சர் பத்தினா அவுங்க வந்து மேக்ஸ் டீச்சர் அந்த ரேங்க் கார்ட வந்து பாப்பாங்க அப்பாவ கூப்ட்டு போவே அந்த வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கும் எல்லா அந்த ரேங்க் கார்ட வாங்க அந்த ஹால்ல பாத்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸரு உக்காந்துட்ருப்பாங்க. பக்கத்துல பாத் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அறுவ து எழுவது எண்பது இது மாரி இருக்கும் ஒரு எழுவது எண்பது ஆச்சு இருக்கும் மேக்சில மட்டும் நுப்பத்தி ஆறு நுப் முப்பத் ஏழு இருக்கும்
ம் ம் ம்
து ஒரு போரே நடக்கும் எனக்கும் ஆஹ் அந்த மேக்ஸ் டீச்சருக்கும் அவ்ங்க அவ்ங்களுக்குள்ளேயே சண்ட போட்டுப்பாங்க என்ன திட்னதும் இல்லாம அந்த டீச்சர்ஸ்குள்ள அவ்ங்களே சண்ட போட்டுப்பாங்க ஏன் என்ன மட்டும் எந்த என் சப்ஜெட் ஒன்னும் படிக்க மாட்டான்ன்ற மாரி ஒரு ப்ரச்சன வரும் இது ரொம்ப செரி அப்புறம் நா என்ன பண்ணுவேன் செரி இதுக்கோசமா நம்ம டியூஷன் போய ஆகணுன் ட்டு அப்றம் வீட்டுக் பக்கத்து கோபிநாத் என்று ஒருத்தங்க ஒரு அவ்ரு வந்து கலைஞர் கையால அவார்ட் மார்க் அதிகமா எடுத் கரெக்டா அந்த நாள்ல அவ்ரு அப்பியே அவார்ட வாங்குனாரு எதோ அவார்ட வாங்குநாறு சொன்னாங்க சேரின்ட்டு அப்ப வீட் வீட்ல அக்கா சொல்லி அவ்ங்க சேத்து விட்டாங்க அவிங்கிட்ட அவ்ரு டியூஷன் எல்லா எடுக்கமாடாறு யாருகும் அவ்ரு எனக்கு மட்டும் எனக்கு மட்டு சொன்னாரு சரி நா போறனேன் என் ஃப்ரெண்டு ஒரு ரெண்டு ஒரு எங்கூர்ல ரெண்டு பேரு இருந்தானுவ நானு வருவன்ட்டு அடம்பிடிச்சி அவணுவனு வந்தானுங்க சேரி ஒரு ஓக் மூணு மாசம் மட்டு நம்ம போயிட்டு இது மட் பாத்துக்கலன்டு ஏன்னா லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் மூனு மாசத்துக்கு முன்னாடி செரி போன போ ஆரம்பிச்ச நல்லா சொல்லி த்தாங்க அவ்ங்க சொல்லி கொடுத் ஸ்கூலு நா ஸ்கூல் லைப் ப்பிமே படிபன் கவ்னிப்பன் எனக்கு அது புரில அவ்ங்க வந்து நெறைய அவ்ரு கொஞ்சம் சொல்லி கொடுத்தலாம் ஒர்ளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஈசிய இருந்துது அதுகப் அப்புற என்ன ட்வ்ஸ்ட்னா அவ்ரு சொல்லிகுடுக்கற மேக்ஸ் மார்க் ஓரளவுக் க்கு ஒரு ஆ முப்பத்திஞ்சிலெந் ஒரு ஐம்பது அறுவது மார்க் எடுக்க ஆரம்பிச்சன் ஆனா பேப்பர் சேத் திருத்தரப்ப என் பேப்பர் மட்டும் தனியா எடுத்து வச்சிருவாங்க ஏன் பாத்தீங்ன்னா ஹ் அவங்க சொல்லி இவங்க சொல்லி் குடுத்த வழிமுற வேற அவங்க சொல்லி் குடுத்த வழிமுற வேற எங்க டூஷன் போறன்ட்டு அதுக்கு சேத்துன அடி வாங்ன
ஓ அந்த பிரச்சன வேற இருந்துச்சோ அவங்க வந்து உங்ளுக்கு பள்ளைல சொல்லி தர வழிமுற இல்லை வந்து சொல்லி் குடுக்க சொன் சொன்னாலும் சொல்லி தருவாங்க இப்போ நாங்க அப்டிதா பண்ணுவோம் என்னுடைய வழிமுறை இருந்தாலுமே பள்ளியில இந்த பிரச்சன வந்துட கூடாதுங்கறக்காக அவங்களுக்கு ஒரு முறையில சொல்லி கொடுத்துரு தாங்கல்லங்க
சொல்லி கொடுப்பாங்க அவரு நமக்கு வந்து அவரு வந்து ஒரு சேவையாதான சொல்லி குடுத்
கண்ண
அவர் கிட்ட போய்ட்டு நம்ம இது மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் வைக்க முடியல எனக்கென்னனா பாஸ் ஆனா போதும் ஒரு முப்பத்தேழு இந்த பார்டர்ல இல்லாம ஓரளவு மார்கெடுத்துபோ இவ்ங்க கிட்ட தான அடி வாங்கறோம் சரி வாங்கிப் இப்ப இன்ன ஒரு மூணு மாசம் தானேன்ட்டு அது மாதிரி எடுத்து ஆனா அதுலயுமே இந்த சைின் காசு வரும் இல்லைன்னா சைின் தீட்டா காசுிட்டான் அந்த அதை அப்படியே ஒதுக்கிட்டேன் க்னாமெடரி அது கொஞ்சம் பாத்துருக்கலாமோன் தோணுச்சு கரெக்டா எண்பத்தி மூணு மார்க் எடுத்த நானு மேக்ஸ்ல அந்த மூணு மார்க் பதினேழு மார்க் இதுல போச்சுன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இதுல தான் போச்சு அந்த ட்ரிகோனோமெண்ட்ரில தான் போயிருக்கு ஆமா அதுக்கப்புறம்
பரவாயில்ல முப்பத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி மூணு மார்க்
ஆமா எனக்கே ஒரு ஆச்சரியம்
இல்ல அவ்வளவுதான் உங்களுக்கு சரியான கணித ஆசை பயிற்சி கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமா மாறிருவாங்க ஏன்னா அந்த பாடத்தை நம்ம புடிக்க வச்சுட்டா போதும் அதுக்கப்றம் படிக்க சொல்லி நம்ம அவங்கள வற்புறுத்த வேண்டியதே இல்லை இல்லைங் அவுங்ளே வந்து படிக்க ஆரம்பிச் ருவாங்க
அது மாரி ஒரு கணக்கு நா போட்டு பாத்தன்னா ஒரு டைம் போட் ஒரு சிலரு க்கல்லா ஒரு ரெண்டு டைம் போட்டு பா அதே மைண்ட்ல ஃபிக்சு ஆய்டு நா குறஞ்சது ஒரு பத்து தடவயாச்சு நா போட்டு பா ஆமா அப்பதா அது எந்த வழிமுறைல வருது அப்பதா என் மைண்ட்ல ஒர்க் இது ஆகு அதுவே நீங்க இந்த ஆமா அதுவே இந்த சமூக அறிவியல்லா சொல்றீங்ளா சயின்ஸ் சொல்றீங்ளா நீங்க ஒரு டைம் இதுதா அதோடைய அதடைய அந்த ஒரு கதை கரு அது தெரிஞ்சதுன்னா சரி ஓகே அவ்ளவுதா ஸ் நா அது வந்து என்னுடைய இதுல நா எழுதிடுவே
கண்டிப்பா கண்டிப்பா அப்ப என்னன்னா இந்த எண்தொட பிரபா அண்ணே ஆ இது வந்து நமக்கு கொஞ்சோ பயிற்சி மூலமா வர மாதிரி இருக்கு
ஆமா
அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு துறை வந்து சிறப்பா வரு அ ஒரு சிலருக்கு ஒரு சில படங்கள் வந்து கடினமா இரு கோ எங்க வீட்ல நடந்த ஆ இதெல்லா கேட்டா பயங்கரமா சிரிப்பாங்க நா வந்து ஆ பள்ளிலயே முதல் மூன்று மதிப்பெண்களுக்குள்ளதா வருவேன் ஆ அந்த கால துள்ளயே வந்து பாத்தீங்கனா கணிதமு அறிவியல் இரண்டுமே நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றே ஐநூறுக்கு நானூத்தி எழுவது எங்க காலங்கல்லயே வாங்னது இன்னிக்கு என்னோட பையனே பத்தாவது வந்துட்டா என்னோட கணவருக்கு வந்து கணிதம் சுத்தமா வராது அவரு வந்து பாத்தீங்கன்னா கணிதோ ஸாம் அன்னக்கி கி அறிவியல் படிச்சிட்டு போயிட்டாரு
பா உக்காந்து டிவியல் பா கதையெல்லா பேசுவாங்க பயங்கர ம் அப்டியே காமெடியா இருக்கோ நா வந்து பயங்கரமா படி என்னுடைய கணவருக்கு வந்து படிப்பே வராது ஆ கணிதம் படிச்சு என்னக்கி பாத்தீங்கனா அறிவியல் புக் எடுத்து படிச்சுட்ருந்துருக்காரு அப்றோ அவரோட ஃப்ரெண்ட்டு வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறப்ப என்னட மேக்ஸ் எக்ஸாமன்னிக்கு உக்காந்து அறிவியல் புக்க வெச்சு படிச்சுட்டுருக்கேன் சொன்னனே என்னுடைய மாமனார் வந்து பயங்கரமா அடிப்பாரு உ அடி எ அடி எல்லா இல்ல ஒயர் பின்னி சாத்து சாத்துனு சாத்திட்டுருக்காரு என்ன பரிச்சைன்னு கூட தெரியாம நீ எப்டி படிச்சுட்டுருக்க அப்டின் சொல்லி அப்றோ ஏதோ தட்டு தடு மாரி படிச்சு அறுவதோ அறுவத்தைந்து மதிப்பண் ஏதோ வாங்கனதா சொல்லுவாரு இந்த பக்கம் நா மேக்ஸ் புக் எடுத்தன்னா அந்த பக்கம் வேகமா ஓடிடுவாரு டியூஷன் தின் சொல்லி தருவே சையின்டீட்டா காஸ்டீட்டா கேட்டா அப்பா மறுவுடியு மொதல்ல இருந்தா மேக்ஸே எனக்கு சுத்தமா பிடிக்காது ஆனா என்னுடைய மனைவி வந்து கணித ஆசிரியரா வருவான்னு தெரியவே தெரியாது அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அவருக்கு வந்து முழுமையா வெளையாட்டு துறை தா புடிக்கு எனக்கு வெளையாட்டு டி சுத்தமாவே புடிக்காது நா வெளையாடவே போமாட்டே
ம்
ஆ இப்பவு காலைலந்து நைட்டு வரைக்கி படிக்க சொன்னாலு படிப்பே எனக்கு படிக்கிறதுதா ரொம்ப புடிக்கோ வெளையாடுறதுக்கு போவே மாட்டே ஆனா இப்பவு எ கணவர் நா ஞாயித்துகெழமையானா அந்த அ கிரிக்கெட் மட் மட்டை பந்து வெளையாடுவாங்களே அங்க போயி நின்னு வேடிக்க பாத்துட்டு கொஞ்ச நேரம் வெளையாடிட்டு வேடிக்கை பாத்துட்டு வருவாரு அப்பதா யோசிப்பே விதி வந்து அப்பிடியே எதிர் புறமாதா நமக்கு வாழ்க்கையே பல பேத்துக்கு அமச்சு குடுக்கோன் நா கேள்விப்பட்டிருக்கே பட் ஏ வாழ்க்கையே அப்டி அமையோன் சொல்லி நா நெஜமா நெனச்சு கூட பாக்ல அப்டின் சொல்லி கிண்டலுக்கு பேசிக்குவோ
ஆ லவ் பண்றா
ஓ
ஓ கணித துறை தா
ஓ செரி செரிங்க
அவுங்களு ஸ்கூல்ல வந்து
லோ இந்த மாதிரியான ஆ மகிழ்ச்சியானா தருணங் குல்ல எல்லா வந் து பகிர்ந்துக்குவீங்க
அமஞ்சிடுச்சுன்னா அதுமாரிதா பகிர்ந்துக்குனுனு நெனேக்கிறே எனக்கு அதா ஞாபம் வருது அவுங்களு ஸ்கூல இந்த மேரி ஸ்கூல் செகண்ட் தா எடுத்தாங்க நா டென்த் த் படிக்க சொல்ல அவுங்க எங்க செட்டு தா அவங்களு ஸ்கூல் செகண்ட்டுதா எடுத்தாங்க அதா அவுங்களு நானூத்திமுப்பது மார்க்கு அவுங்களு இப்ப
அவங்கதா நானூத்தி தொண்ணுத்தி மூணுங்ளா
இல்ல இல்ல இப்ப தங்கச் சி இந்த இந்த வருஷ மட்டு இப்ப அப்போ அவ சித்தப்பா பொண்ணு ஒர்த்தவ்ங் அவுங் ரொம்ப நெருங்கி இங் ஏ ஸ்கூல் ஏ ஸ்கூல்மேட்டு் அதுக்கப்றோ
இப்ப நீங்க படிப்ப முடுச்சி வேலக் வேலைக்கு போக ஆரம்பி
ஆ போன இப்ப ஒரு மூணு மாஸ்மாவே ட்ல தா இருக்க
அவ் சரி சரி என்ன படிச்சிங்க என்ன துறை படிச்சிங்க புரியலப்பா எம் எஸ் சி
வேதியல் கெமிஸ்ரி
வேதியல் கெமிஸ்ட்ரி செரி செரிப்பா எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப புடிக்கு ம் நா வேதியல் தா வந்து கேப் கேட்டே அப்பா வந்து உனக்கு பதினொன்னு பன்னெண்டாவதுல நல்ல ஆசிரியரா அமைஞ்சிட்டாரு அதனால வந்து உனக்கு வேதியல் புடிச்சிருக்கு பட் கல்லூரிகள்ல அப்பா வந்து கல்லூரி பேராசி சிரியரா வேல பாத்தவரு என்னுடைய தி தந்தை அவரு வந்து கல்லூரிகள்ல வந்து அந்த மாதிரி எல்லா இருக்காது த்து நெறைய அமிலங்கள் இதெல்லா வந்து வந்து பயன்படுத்துற மாதிரி இருக்கு அ அதனால நீ கணிதமே படி அப்டின்னு சொல்லி அ எங்க அப்பாவினுடைய விருப்பத்தின் பேர்ல தா நான் வந்து கணித‌‌ ஆசி சிரியர்றான நா க கல்லூரி படிக்கும் போதே என்னுடைய நண்பர்கள் தோழி தோழர்கள் எல்லாத்துக்குமே சொல்லி தருவே அப்பவே அவங்க வந்து சொல்லுவாங்க உனக்கு சொல்லி தர குணே இருக்கு ஆனா நா சின்ன வயசுல இருந்தே ஆசிரியராம ட்டு போவே கூடாது
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம இத பத்தி நெறைய பேசுவோ உங்களோட பேசினது ரொம்ப நன் நன்றிங்க மமி